ஹலோ
ஹலோ தோழி கேக்குதுங்ளா ஆ சொல்லுங்க தோழி ஆ கேக்குது தோழி எப்டி இருக்கீங்க தோழி
நல்லா இருக்கிறே தோழி நீங்க எப்டி இருக்கிறீங்க
ஆ நல்லா இருக்க தோழி நீங்கதா இந்த பிளஸ் டூ ரிசல்ட் எல்லா வ ஆ கொழந்தைகள்ல்லா நல்லா இருக்காங்க தோழி உங்க குழந்தைகள்ல்லா எப்டி இருக்காங்க
நல்லா இருக்குறாங்க தோழி
ஆண்டோலில்ல பிளஸ் டூ ரிசல்ட்ட எல்லா வந்துட்டு அடுத்து என்ன பண்லான்னு பசங்களா யோ சிக்கிறாங்க தோழி இப்ப என்னோட ரிலேட்டிவ் பொண்ணு கூட அதா யோசிச்சுட்டு இருக்கா நம்ப என்னது தோழி படிச்சா நல்லதா ஒரு இது கிடைக்குனு நெனைக்கிறீங்க எனா கோர்ஸ் இருந்தா சொல்லுங்களா எதுல ஜாயின் பண்ணா நல்லா இருக்குனு
இப்போ எது எல்லாமே இப்போ நல்லாதா தோழி இருக்கு எதுல படிச்சாலு நம் ம்ம நல்லா படிச்சோ அதுல ஒரு இது கான்சென்ட்ரேட் பண்ணி அப்டின்னும் போது எல்லா த்திலியு நல்லா வராங்க தோழி இப்போ டீச்சிங் எடுத்துட்டா அ அதுலயு நல்லா ஸ்கூல்ஸ் எல்லா போலா அப்டின்ற மாதிரியு ஒரு சிலர் இன்ட்ரெஸ்ட் வராங்க ஹலோ கேக் கேக்குதுங்களா தோழி
சொல்லுங்க தோழி ஆ இப்பதா கேக்குது தோழி என்ன கோர்ஸ் பண்லா தோழி நீங்க சொல்லுங்ளே
எனக்கு இப்போதை குன்ட்டு எதுவு ஸ்பெஷலா இல்ல தோழி எல்லாத்லயுமே ஒரு நல்லாதா இருக் க்கு இப்போதைக்குன்டு பாத்தா எல்லா அந்த மாணவர்கள்ல்லா நல்லா இன்ட்ரெஸ் சாப்பாடு விக்கிறாங்க அப்டின் இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சி இப்ப காமர்ஸ் மாதிரி எனக்கு கொஞ்சோ ஈடுபாடு இருக்கு தோழி
அப்டியா தோழி ஏ தோழி காமஸ் சொல்றீங்க அது இப்ப படிச்சா என்ன பண்லா நம்ப
இந்த காமர்ஸ் மாதிரி
எடுக்லாமா
ஆமா தோழி இந்த அக்கவுன்ஸூ காமர்ஸ் அந்த மாதிரி படிச் அப்டின்னா எப்பயோ நமக்கு இந்த மாதிரி கணக்கு இதுவா பேங்க்குக்கு அந்த மாரி எப்பவுமே வேல்யூ இருக்கு தோழி ஏனா கம்ப்யூட்டர் மாதிரி படிச் இப்பலா நெறய ஏ ஐ மாதிரி அந்த மாதிரி வந்துருது அப்ப நமக் கு இத மாதிரி போம்போது எப்போமே வேல நிச்சயமா இருக்கு அப்டின்னு எனக்கு ஒரு இது தோழி எனக்கு
ஆ அ சரி தோழி அதுவு நல்லதுதா தோழி இப்ப ஆ நர்ஸ் தினானா கேளு
நல்லா இருக்கு தோழி நர்சிங்கு நல்லா இருக்கு
ஆ அது ந நர்சிங் போனா நல்லதுதா தோழி எங்க போனாலு வேல எம்க எங்கன்னா நம்ப சு வெளிய கூட போனா கூட எங்க்யோ போயிருந்து கூட ரைட்டு பண்ணிட்லா ஆனா அதுலே கூட கவுவர்மெண்ட் ஜாப் வாங்கி வாங்குறாங்க தோழி அதுலயு எழுதி ஒரு இதுவா நல்ல பெனிஃப்
இருந்தாலு கொஞ்சோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் கெடைச்சிருச்சு அப்டின்னும் போது செட்டில் ஆயிட்லா
கொஞ்சோ இன்னு நல்லா இருக்லா ஆமா ஆனா அத எப் எப்டி இருந்தாலு அ எப் எப்டி இருந்தாலு வேல தோழி அது அது படிச்சா பசங்க கொஞ்சோ பொழச்சிக்லா அதயு நம்ப சஜ்ஜஸ்
ஆமா தோழி அது எந்த ஹாஸ்பிடல்ன்னு நமக்கு இப்ப என்ன தெருவுக்கு தெரு ஒரு ஹாஸ் ஹாஸ்பி
ஆ ஆ ஹாஸ்பிட்டல் இருக்கு ஆ போய் சேந்தோனா ஜாயின் பண்ணோமா போனோமா வந்தமானு இருக்லா கிட்டவே
ம் ஆமா தோழி அந்த டீச்சிங் ஜாப் தா தோழி ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த
அது ஓ இல்ல இல்ல தோழி
படிக்க வச்சு அவங்கள மார்க் வாங்க வச்சு இது பெரிய டாஸ்க்கா இருக்கு தோழி அந்து அந்த மாதிரி இருக்காது அந்த நர்சிங்னா நம்ம வேல செஞ்சோ ஏ வந்தோ அப்டின்ட மாதிரிலா இருக்கு தோழி
அப்டின்னு இருக்கோ ம் இங்க சொல்லி குடுக்லா தோழி ஒரு ஒர் பசங்க ஒரு ஒரு மாரி இருக்காங்க நம்ப வந்து யாரையு கணிக்கவு முட்ல கணிச்சாலு தப்பா தா நம்பள
ஹலோ ஹலோ தோழி
சேரி தாங்க தோழி ஹலோ
கேக்குதுங்ளா தோழி எனக்கு இப்பதா தோழி கேக்குது
ஆ இப்பதா கேக்குது தோழி சொல்லுங் எனக்கு இப்பதா கேக்குது தோழி ஆ சொல்லுங்க தோழி இல்ல நம்ப பசங்க மெண்ட்டாலிட்டிய வச்சி ஆ அதுதா அது நம்ப எது பண்ண முடியாது டீச்சிங்ல நம்ப போனனாலு சொன்னாலு கே க்க மாட்றாங்க ஃபோன்லா வந்ததுலந்து வேற மாரி ஆய்ட்ருக்காங்க பசங்க
கரெக்ட்டு டீச்சர் சொன்னா கேக்கனு படிக்கனு அப்டின்ற மொறையே இப்ப மாறிடிச்சி தோழி
அத் ஆஹா இப்பல்லா அந்த மாரில்லா இல்ல தோழி அது எல்லா வேற மாரி இருக்காங்க பசங்க படிக்கிற பசங்க இருக்றாங்க சொல்ற சொன்னா கேட்டுக்குனு
இந்த ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி எல்லா உங்களுக்கு ஈடு பாடு இருக்கா தோழி ஆன்லைன்ல எல்லா கிளாசஸ் எல்லா இப்ப ஆன்லைன்லே எடுக்குறாங்க
ஆ வந்திருக்கு தோழி நானு பாத்துரு க்கே அது எந்தளவுக்கு கொழ்ந்தைங்ள வந்து ரீச்சாவுன் நம்ளுக் தெரில ஆனா நம்ப பக்கத்துலந்து சொல் சொல்லிக்குடு த்தாலு‌ பசங்கேக்க மாட்றாங்க அவுங்க வெறு வீடியோல பாத்து அவுங்கள பாத் பேசற்னால எப்டி தோழி அது கேப்பாங்க எனக்கு அதுல கொஞ்சொ ஈடுபாடு அதுல ஆண்ட் ரட்டிங் கிளாஸஸ்லா சொல்றாங்க தோழி ஆ அ அது தாங் ச அதுதா தெரில தோழி எனக்கு எனக்கு பாத்துட்டு எனக்கு ஷாக்காருக்கு நம்ப கைய புச்சி ஏத வச்சாதா ஏதுறாங்களே இதுல அவுங்க ஃபோ அவுங்க வீடியோலே ப ப பேசிட்டு அப்டே சொன்னா அப்டே ஏதுவாங்களா தோழி அது எப்டி சாத்தியோன் தெர்ல அதுக்கு ஒரு ஃபீசஸஸ் போட்டு அதுக்கு ஒரு இது கேக்கறாங்க என்னென்னே தெர்ல தோழி எல்லாமே
ஆமா தோழி எப்டி சம்பாதிக்லா அப்டின்ற மாரி யோசிக்கிறாங்க ஆனா எப்டி கொழந்தைகள் கிட்ட போவு அப்டின்ட்டு யோசிக்கல
ஆ அத மட்டு யோசி க்ல அவுங்க நம்ளு எவ்ளோ பாக்குறோ ஆனா இப்பல்லா அதல்லா நம்ப ஏத்துக் முல்ல தோழி நம்ளால நம்பள அப்பல்லா கைய புச்சி கத்து கு த்தாங்க இதெல்லா
ஆமா அப்பல்லா டியூஷன் மாதிரினா கூட ஒக்கார வச்சு அவுங்களே ஒ ரு டீச்சர் மாதிரி நமக்கு பக்கத்ல இது அதுன் சொல்லி குடுப்பாங்க இப்போ எல்லா ஆன்லைன் மா ரி ஆய்ருச்சு
ஆ ஆன்லைன் டியூட்டர்ருக்காங்களா ஆன்லைன்லே இந்த சப்ஜெ க்ட்டு இவுங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு இவுங்கனா எப்டி ஆன்லைன்ல சொல்லி குடுக்கற்தா அவுங்களுக்கு அது கம்ஃபர்டபுள் ஆவுதுன்னு தெரியிலையே
ச்ச இருக்கிறவங்க கவனிப்பாங்க தோழி சிலர் என்ன பண்ணுவாங்க ஏதாச் சு மியூட்டோ அந்த மாரி போட்டுட்டு நெட்ஒர்க் ப்ராப்
ம் ஆ எவ்வளோ ஆ டெக் னாலஜி வேற எவ்வளோ இருக்கு தோழி இப்ப அதுலயு அவுங்கங்க ஒய்ங்க சொல்லி குடுக்கனு அவுங்களுக்கு பேருதா கேட்டு போவு இவுங்கதா செரியில்ல அப்டின்ற மெரி பண்ணிடுவாங்க இதெல்லா அது நம்ப யோசிச்சுதா பண்ணு போல தோழி இத யெல்லா பசங்களு வந்து சும்மா இல்ல தோழி எல்லா டெக்னிக்கு பண்ணி வெச் சிவாங்க நம்ம என்ன செரி பாருங்க செரி படிக்கிறாங்க வீடியோ கால் பண்ணிருக்காங்கன்னு பாத்தா இவுங்க எல்லாத்தையு சர்ச் பண்றாங்களே தோழி சின்ன கொழந்தைங்களே ஓப்பன் பண்ணுதுன்ன ஆன் பண்றதென்ன
இந்த யூடியூப்ல என்ன இருக்குன்னு நமக்கே தெரியில ஆனா இந்த சின்ன
ஆ நம்மளுக்கு செட்டிங்ஸ்ஸு இதுல இருந்து ஒண்ணுமே தெரியாது தோழி அது மினிமைஸ் பண்றது தெரியாது இது பண்றது தெரியாது பத்தமா வெளியே வந்தோமனு இருப்போ இவுங்க அது சின்னதாக்கது பெருசாக்கி பாக்குது இதெல்லா எப்புடி
இப்டி யார் சொல்லி் குடுத்தானே தெரியில தோழி
எப்டி ஆ அதுதா சாக்கருக்கு வெ சின்தா இருக்கிறோன்னு பேரு நம்ம ஃபோன்ன ஒன்னு இல்ல தோழி
இது தோழி ம் இந்த செடிகள் எல்லா வளக்கலா அப்டின்னு சொல்ட் டு எனக்கு ஒரு யோசன இருக்கு தோழி அது ரொம்ப நாளா இந் இப்பல்லா வீட்டுக்குள்ள வள க்குறாங்க அப்பறோ வெளியோவு அந்த அ ஆமா தோழி ஏ நம்மளே வெ ம் வெளியே வீட்டுக்கு வெளியனு போது அந்த மாதிரி தோழி வீட்டுக்குள்ளயுமே இந்த ஷோக்கு மாரி பிளான்டங்க வைக்கிற மாதிரி தோழி
ஆ அந்த ஏதோ சொல்லுவாங்களே தோழி அந்த ட்ரீய
எனக்கு பேரெல்லா தெரியில தோழி ஆனா எனக்கு ஒரு இப்போ ஒரு ஐடியா ஒரு இன் டெரெஸ்ட் வந்திருக்கு தோழி நீங்க என்ன சொல்றீங்க
ஆ நீங்க கண்டிப்ப பா செய்யுங்க தோழி அது ஒரு மன ரிலாக்ஸா இருக்கு அப்டி தோணிச்சுன்னா கண்டிப்பா பண்ணுங்க அது
செடிகள்ளா உள்ள பாத்தா நமக்கு பியர் ஆக்சிஜன் கெடைக்கு அது அ நீங்களு பண்ணுங்க தோழி
கண்டிப்பா தோழி ஆ செர் நானு பண்றே தோழி ஆனா அது எனக்கு ஆ சதா தோழி அது வச்சு பாக் குணுன்னு செரி அது அ அது ஒரு ஒரு தாட்டி நெகட்டிவ் பேசுறாங்க தோழி அதுதா பயோ வந்துர்து நம்ம அந்த மாரி அந்த அது வளருச்சுன்னா நம்மளுக்கு நல்லது நடக்கு இல்ன்னா அது இதுவ ச்சுனா எல்லா இதுவாகு அப்டிலா பேசுறாங்க தோழி அதனால தா அத வாங்காம இது இருக்கு நா ஸ்டாப் பண்ணே தோழி அது
இது மாதிரி இருக்கு தோழி நமக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு பாக் கர்துக்கு அந்த செடி வளர்றது பாக்கா நல்லா இருக்கு ஓ கரெக்ட்டு தோழி ஆம் ஆமா நானு கேள்விப்பட்டிருக்கிறே
ஆ அந்த பாது ஆ பிளான்ட்டு உள்ள வளர்ப்பாங்க ஆனா அதே தவிர்த்து உன்னொன்னு கூட வளக் க்குறாங்க தோழி அதெல்லா உள்ளவே வளரும் போல அந்த செடிகள்லா
இல்லாமலே வளர்ற மாதிரி ஆ நெறைய செடிகள் இருக்கு இப்போ அது என்ன செடிகள்னு நம்ம கேட்டு ஒரு ஒரு செடியா வாங்கி கூட வளர்க்கலா தோழி நம்ம வீட்டுக்குள்ளவே செடிகளு இருந்தா அதுவு அழகா இருக்கு தோழி ம் ஆமா தோழி நம்ம ஒன்னொன் ஒரு ஒரு பிளான் ட்டா செய்யலாங்
ஆ ஆ கண்டிப்பா தோழி சேரி தோழி எனக்கு ஒரு அழைப்பு வருது அப்றமா கூப்டவா தோழி ஆ ஆ ஓகே பாய் தோழி